ஹலோ
கேக்குதா?
ஹலோ
கேக்குதா?
ஆ கேக்குது.
ஆ கரெக்ட்டா கன்வே ஆகுதுல்ல டைமிங்க்கு
ஆமா ஆகுது ஆகுது.
ஆ ஓகே ஓகே. என்ன பண்ணிட்ருக் கீங்க?
நா சும்மாதா நீங்க?
நானு சும்மாதா எதாவ்து படம் பாக்லான்ட்ருந்தே இப்ப ரீசன்டா வந்த மாரி ஏதா ஸஜ்ஜஷன் இருந்தா சொல்லுங்களே
எப்டி இங்லிஷ் மூவியா தமிழா
எதாச்சு ஒன்னு படம் பாக்கணு எனக்கிப்போ
நா வன்ட்டு ஒரு சீரியஸ் பாக்லான் எடுத்து வச்சுருக்கே எப் டி இயர் ஆஃப்டர் அப்டின்னு
ஓ என்ன சீரீஸ் அது
அது இப்ப ஒரே ட்ரெண்டிங் ஆயிட்ருன்ச்சு இன்ஸ்டாகிராம்ல சேரி ஓகே பா ஆ தமிழ்லையு அவைலபிளா இருக்கு இங்லிஷ் தா ஆனா தமிழ் அவைலபிளா இருக்கு
ஆ ஓகே ஓகே
ம் அது பாக்லா அப்டின்ட்டு தமிழ்ல எதுவு‌ பெருசா எனக்
இல்ல தமிழ்லெலா வேண்டா எதாச்சு இப்ப எனக்கு பாக்கணு போர் அடி கா
ஆ எப்டி இயர் ஆஃப் டனார் நீங்க இது பாத்துருக்கீங்ளா ஃப ஃபீட் அப்பாட் அப்டின்னு ஒரு மூவி
இல்லையே பாத்
அது இங்லீஷ் மூவி தான நல்லாருக்கு
ஆ
ஒரு கேன் ரெண் ரெண்டு கேன்சர் பேஷன்ட்ஸ் வந்து கேன்சர் பேஷன்ட் மாரி தா அவுங்ளுக்கு ஒரு சின்ட்ரோம் அப்டி இருக்குல்ல அந்த மாதிரி தா அவுங்க வந்துட்டு எப்பமே ஃபை ஃபீட் அப்பாட் தா இருக்கனு அவுங்க கிட் கிட்ட‌யாருமே க்ளோஸா இருக்க கூடாது அப்டி இருக்க ஒரு ரெண்டு பேஷன்ட்ஸ்க்கு நடுவுல வ ர ஒரு லவ் அதுக்கப்பறமா லாஸ்ட்ல ஒருத்தவுங்களுக்கு அது க்யோர் பண்ற ஒரு இது கெடைக்கு ஒரு த்தங்க விட்டு குடுப்பாங்க பர்த்டே கிஃப்ட் மாரி ஒம் பர்த்டேக்கு நீ என்ன கிஃப் ட் வேணுன் கேட்டீல்ல இந்த ட்ரீட்மெண்ட நீ எடுத்துக்கோ அப்டின் சொல்லி இது பண்ணுவாங்க அதுக்கப் செரியானதுக்கப்பறமா திருப்பி இவுங்ககிட்ட போ கூடாது இவுங்க ஃப ஃபீட் அப்பாட்லயே இருக்கணு
ஓ நா இது ரீல்ஸ்ல பாத்திருக்கேன் நெனக்கிறே நெறைய பாக்குறதானெ
ஃபீட் அப்பாட்லதா இருப்பாங்க
ஓஹோ
ம் அதுவும் நல்லாதான்ருக்கு
இந்தபடம் பாத்ரலா அப்போ
ம்
பே ஆ ஆஃப் கேம்பஸ் பாத்துட்டே சூப்ரா இருந்துது ஹாக்கி பிளேயர் சூப்பரா இருந்துச்சு அதுல அவெ அந்த பொண்ண அட்மையர் பண்றது அதெலா செம கியூட்டா இருந்துது
ஆமா லாஸ்ட்ல அவளுக்காக வந்து வெயிட் பண்ணது அதுலா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சோங்க வ வேற பெருசால்ல அவ்ளோ சீரியஸ் பாக்க மாட்டே இந்த மாரி ஏதாச்சு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தா பாப்பே
ஆ நானு அது இந்த மாரி ட்ரெண்டிங் சீரீயஸூ அந்த மாரி மோஸ்டா லவு சீரிஸ் அந்த மாரிலா பாப்பே மத்தபடி புக்ஸ் நெறையா படி அப்றோ எனக்கு கத புக்கு
ஓ அப்போ இந்த எவ்ரி இயர் ஆஃப்டர் வந்து புக் போடதுதா நாவல் தா மூவியாடுத்து ஆம
ஓ நான் வந்துட்டு யூ ஹவ் ரீச்டு சாம் அப்டின் சொல்ட்டு ஒரு புக் படிச்சிருக்கே
அ
அது செமையாருக்கு ஒரு நார்மலான கேம்பஸ் லவ் ஸ்டோரி அ அவரு கேம்பஸ் லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லிருப்பாங்க
ம்
சாதாரண விஷயோ எப்டி ஒரு கப்புல பிரிக்கு அந்த மாரிலா கொண்டு பொய் நா வந்துட்டு ஒரு க அதுக்கு மேல ரொம்ப பயந்துட்டே சேர மாட்டாங்ளோ சேர மாட்டாங்களோ அப்டின்னு கடைசியா சேந்துருவாங்க ஆம் அப்றந்தா நிம்மதியா இருந்தே
இன்யொண்ணு இருக்கு மேஸ்க்பின் ஹால்ன்னு இருக்கு அது பாத்துருக்கீங்ளா
இல்ல பாத்ததில்ல
ஆ அதுவொன்னு அதுவு கேம்பஸ் லவ் ஸ்டோரி தா நல்லா தா இருக்கு நல்லாவே இருக்கு அது ஒரு மாரியான ட்ரஸ்டிங்கா இருக்கு ரெண் டு சீசன் இருக்கு ரெண்டு சீசனுமே நல்லாருக்கு அதுவு எனக்கு ரொம்ப பிடிக்கு அ நல்லா இருன்ச்சு கேம் பஸ் லவ் ஸ்டோரி தா எனிமிஸ் ஃபஸ்டு எனிமீஸ் டு லவ்வர் அந்த மாரிதா
என்ன பேரு கரெக்டா சொல்லுங்க மறுபடியு
மேக்ஸ்டன்ஹால்
மேக்ஸ்பன் ஹால்
உ
பாத்தர்லா நா வந்துட்டு ரீவாச் பண்ணிட்ருந்தே முந்தா நேத்து பழைய என்ன பாக்றது தெரியாம பலது பாத்துட்ராமா அதெல்லா திருப்பி பாத்தட்ருந்தே எஃப் ஃபோர் பாய்ஸ் ஓவர் வெ ப்ளவர்ஸுனு சொல் ட்டு ஒரு தாய் ட்ராமா அது பாத்துட்ருந்தே ரெய்ன் இன் எஸ் ஆவோஸ்
அ ரேனென் ஐஸ் பான்டா எனக்கு பிடிக்கு நா பாத்திருக்கே அது ஒரு சீசன் தானே இருக்கு ஸெகன்ட் சீச ன்லா எதுவு இல்லைல நா ஒன்னுதா பாத்திருக்கே
அதுல அவங்க கடைசியா இந்து கல்யாணோ பண்ணிப்பாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா
அது வரைக்கு பா முடிஞ்சுது
ஆமா
ய செக்க்ஷன் ஈ தெரியுமா
இல்ல அது பாத்ததில்ல
அதுவு பாத்துட்டு இருந்தே அது நல்லா இருக்கு அது ஒரு புக்க மூனு சீசன் புக் அது மூணு புக்ஸ் இரு க்கு அதுல வந்துட்டு ஒரு ஒரு புக்கா இப்ப சீசன் டூ போயிட்ருக்கு.
ஓ ஹோ
செகண்ட் புக்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க.
ம்
அடுத்து வந்துட்டு தேர்ட் புக் எடுப்பாங்க சீசன் த்ரீ வரைக்கு இரு நல்லா இருந்தது ஸ்கூல் லவ் ஸ்டோரி
ம்
ட் எனிமீசா இருப்பாங்க அப்பற லவ்வர்சா இருப்பாங்க அப்ற மறுபடியு ஒரு மிஸ்அண்டர்ஸ் டாண்டிங்ல எனிமீஸ் ஆயிருவாங்க. அதுக்கு நடுவுல வந்து ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டே வந்துட்டு அந்த பொண்ண கல்யாணோ பண்ண ட்ரை பண்ணுவா ஏமாத்
ம்
அப்பற நெறைய நடக்கு அவளுக்கு வந்துட்டு அவ ஹீரோ மேல இருக்க ஃபீலிங்ஸ் போகவே போகாது. நா ட்ரை பண்ணே உன்ன கல்யாணம் பண்ணிக் கறதுக்கு ப ட் என்னால முடியல நா அவனதா லவ் பண்ற அப்டின்னு சொல்ட்டு அ
ம்
அந்த பையனயே ஹை ஹீரோவயே கல்யாணோ பண்ணிப்பா. கத ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா நா வந்துட்டு சீரியஸா பாப்பே புக்கு படிச்சிட்டே புக் ஸ்டோரின்னு தெரிஞ்ச உடனே இந்த வெப்சைட்டு அது இ துன்னு எப்படியோ டவுன்லோட் பண்ணி மூணு புக்கயு படிச்சு முடிச்சுட்டே
ம்
இப்ப வந்துட்டு எனக்கு அவங்க நடிச்சா எப்டி இருக்குன்னு பாக்கணு. அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கே ஆனா ஃபுல் கத கண்டுபுடிச்சிட்ட.
அ வென் லைஃப் கிவ்ஸ் யு டாங்கரைன்ஸ் அப்டிம்மா ஆ டான்ஜரைன்ஸ் ஆமா நா பாதி பாதி தா பாத்த அத நா ஃபுல்லா பாக்கல லாஸ்ட்ல அவ செத்துருவா
ஆமா கடைசியா அவர் வயசாயி செத்துருவாரு. ஆ முடுச்சுட்டே
ம் அதுவு நல்லாருன்ச்சு ஆனா அது நறைய எபிசோட்‌ருக்கு
பதினாறு எபிசொடு தானெ
இல்ல
பதினாறு தா
நறைய இருன்ச்சே நா பாக்குறப்போ
அது பதினாறையே ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்கன் நனக்கிறே
ஓ ஓகே ஓகே நா செவனோ எயிட்டெனமோ பாத்தே ஓ பாக்கணு அது பாதிதா பா
அது நல்லாருக்கு அவ சூப்பரா லவ் பண்ணுவா
ம் அது ஒரு மாரி இன்னசன்டா இருக்கு
அது அவங்க வந்துட்டு அந்த காலத்துல அந்த பொண்ணு வந்துட்டு பணக்காரனதா கல்யாணோன்னிகனு ஒ த்த கால்ல நிப்பா ஆனா இவன் சின்ன வயசு லெந்து வந்துட்டு நா இவளதா கல்யாண பண்ணிக்குவெ
ஆமா இவுங்களோட சைல்ட்ஹுட்டுமே கொஞ்ச கியூட்டா இருக் கு அவ பின்னாடியே வர்றது ஒரு மேர் பாவமா மூஞ்சி வச்சிக்கிறது
அவ திட்டும் போது வாங்கிப் பா அதல்லா க்யூட்டா இருக்கு
ம்
பதினாறு தா
ம்‌ ஓ
நீங்க பாருங்க அது சம்மையா இருக்கு
பாக்கணு பாதிதா பாத்து அப்டியே வச்சுருக்கே எ ப்பவோ பாத்தது இந்மாரி நா நறைய பாத்து பாதி பாதி வச்சிருப்பே
ஓ
இன்யொன்னு பாத்த அதுக்கு பே ரு எனக்கு கரெக்டா தெர்ல லவ் அன் டாங்கிள்னு நெனக்கிறே
லவ் அன் டாங்கிள்ட் ஆ தெரியு
அதுல அவ அதுவானு எனக்கு தெரில ஆனா அதுல அந்த மூவி எப்டின்னா சீரீஸ் எப்டின்னா அந்த ஹி ஹீரோயின் வந்துட்டு டெய்லியு காலைல மறந்துருவா அவ வன்ட்டு என்ன நடக்குது எல்லாம் மறந்துர்வா ஒரு மார் டைரில நோட்ஸு ஃபோன் அந்த மா ரில எழுதி வச்சுட்டுதா இது பண்ணுவா லவ் அதுக்கப்றொ இவ அவ லவ் பண்ணுவா ஆனா அவனக்கு தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சி தா தெரியு அவளுக்கு இப்டி ஒரு டிசீஸ் இருக்கு அப்டின் னு அது அந் ஆமா அ பேரெனானு எனக் கர்ட்டா தெரில ஆனா அதுவு நல்லா தா இருன்ச்சு கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருன்ச்சு
ஆ பேரு அதுவான் எனக் கர்ட்டா தெர்ல ஆனா ஆ இப்டி ஒரு பேரு கேள்விப்பட்ருக்கே
ம்
ஆனா இந்த கத தானேன்னா கன்ஃபார்மா தெர்ல எனக்கு
ஆமா வெப்சை ட்ள்ள செட் பண்ணா இது பாத்திருக்கே அப்டின்னு
நா வந்துட்டு எல்லா எதாவ்து ஒரு சீரிஸ் புதுசா வன்ச்சுனா சேவ் பண்ணி வச்சுக்குவே பாக்குறதுக்கு வருஷமாயிரு நா அதய பெண்டிங்கே வந்து ட்டு மல மாரி குவுஞ்சு கடக்கு நா நாம்பாட்டுக் போயிருவே புதுசு பாக்கற்துக்கு எவ்வளோ பெண்ட்டிங் வச் சிருப்பன் தெரியிமா ஆனா புதுசு வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பழசு பாக்க தோணாது புதுசுதா பாக்க தோணு நம்ம ட்ர ஆன் ட்ரெண்ட்ல இருக்கணு பாத்துட்டு இது பொறுமையா கூட பாத்துக்லா அப்டி சொல்ட்டு ஹிட்டன் லவ் பாத்துருக்கீங்ளா சைனீஸ் ட்ராமானு
இல்ல
அது செமையா இருக்கு சூப்பரா இருக்கு அது சைல்டுட் லவ்ஸ் ஆ ஹிட்டன் லவ்
ம்
சைனீஸ் அது என்னன்னா அ பிரதரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட அந்த பொண்ணு லவ் பண்ணுவா அவ சின்ன வயசுல அதாவது, ஒரு சிக்ஸ் படிக்கும்போது இருந்து லவ்.
உம் உம்.
அவனை, அவ வந்துட்டு கரெக்டா ஸ்கூல் முடிக்கும்போது. அந்த பையனுக்கு வந்துட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ விட்டுட்டு. விட்டு, யாரோட காண்டாக்டையும் விட்டுட்டு, அவ வேற ஒரு ஊர்ல போய் படிக்க போய்டுவா. கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான். தெரியும். அவங்க வந்துட்டு அது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. வேற எதுவும், தெரிஞ்ச பொண்ணு அந்த பொண்ணு வந்து. அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரஸ்ட் இல்ல. அப்படின்னு, சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். ஆனா அவன் அந்த. அந்த பையன் வந்துட்டு, அவள தங்கச்சி மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான்.
உம்.
கொஞ்சம் போக போக, வந்துட்டு அவ பண்ற கேர் பார்த்தா, அவனுக்கு அவ்வளோ பிடி புடிக்க ஆரம்பிச்சடும்.
அப்படியே அவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு, வந்து நிறைய டிராம இருக்கும் அவனுக்கு. அவன் பேரன்ட்ஸ் வந்து. இறந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு விட்டு. போயிடுவங்க. அது மாதிரி நிறைய ப்ராபிளம் இருக்கும். எல்லா கூட இருந்து, சா. பண்ணி, அவனை டிராமால இருந்துல்லாம் வெள. கொண்டு வருவா. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிபாங்கா.
ஓ ஆ.
உம். சரி எங்க அம்மா கூப்பிறாங்க, நா என்னன்னு கேள். ஆரம்பிச்சடுங்க.